ஹலோ சொல்லு கேக்குது சொல் ஏங்க அட்னு ஆவுணுல்லங்க அட்ன் பண்டாங்க சொல்லுங்க
சொல்லுங்க மிஸ்டர் ஹவுஸ் ஹஸ்பண்ட்
ஏ அது என்ன ஹவுஸ் ஒய்ஃப்னா மட்டு எல்லா வந்து கெத்த பாக ஹவுஸ் ஹஸ்பண்ட் வந்து கேவளமா
கேவ்ள இல்ல ஏ ஏன்னு அத ரொம்ப பெருமையா பேசுறங்க உண்மைல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவால்லப்பா நல்ல மன்ஷம்ப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது எவ்ளோ நல்ல விஷ்யோ இப்போ வேலைக்கு போனாங்கிறது சிலவங்களோட ஆசையாருக்கலா அப் உங்க வேலைக்கு போட்டு நா வீட்ட பாத்துக்றேன் சொல்றது நல்ல விஷ்யந்தான
ஆ அவ ட்ரீம்மவ கேட்ச் பண்ட்டு டீமு
எவனு வீட்ட ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டேன் சொல்வா அவ நீ வேற வீட்ட ஒழுங்கா பாத்துக்கறன்னு சொல்றீங்கள அத விட வேற தனங்க வேணு நா சத்திமா கிண்டலுக்காக சொல்ல சந் சந்தோஷமாருக்கு இந்த மாரி வார்த் திகள்லாம் ஆம்பளைங்க வாய்லந்து கேக்குறதுக்கு
சாப்டியா
ஆனா நடிக்கிறானுங்களா உண்மைய சொல்றானங்ளான்னு தெரில ஒரு கூடு வந்தா ஒரு மாரி கு குதிச்சிர்றானுங்க அது என்னனு தெரில எனக்கு அது உம் நீங்க அப்ப வந்துட்டு கோவத்துல விட் ட்ர வார்த்தைலாம் அப்ப நம்ம எங்கே போய் கொண்டு சேகரிக்ரது சொல்ல இவ என்ன இந் என்ன நோக்கத்துல சொல்லிருப்பா அப்டி சொல்ல நம்ம எப்டி எடுத்துக்கிறது
அப்பில்லா இல்லிங்க கோவத் ல பேஷ்றதுலா கோவத்துல விட் ஹலோ
பிக்சர் வாங்கி வந்துட்டு ரிஜக்ட்டாரு ரெண்டு பேரு பேசி வேஸ்ட்டா போயிரு பிச்சிருவ ஒழுக்கமா வந்து வே ஒழுங்க நின்னு பேசுங்க
சும்மாரு அந்த மாரிங்க கோவத்ல பேச வார்தைலா கோவ் கோவ் கோவத்திலியே வந்து வுட்ரணு
அது எப்டிங்க விட முடியு என்ன பாத்துதானங்க அந்த மாரி ஒரு வார்த்த பேஸ்னாங்க அது எப் எப்டி விட முடியு அவுங்குளுக் தெரியு இவங்கள பாத்தாலா நாம இந்த வார்த்தை பேச கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நா யோஸ்ச்சு யோசா பேசுணுனு கேட்டா இவுங்குளுக்கு இந்த வார்த்தை சொன்னா வலிக்குன் தெரியு அப்ப தெரிஞ்சுமே வலிக் க்கிட்டுன் தானே அந்த வாரி வார்த்தைகள் சொல்றாங்க அப்ப
மாட்டாங்க அந்த கோவத்த பேசின யோச்சு ஓகே இந்த வார்த்த கரெக்ட்டு ஓகே இன்னைக்கு இந்த இந்த மாரிலா பேஸ்ல அப்டிலா கிடையாதுங்க
அப்ப என் பேஸ்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்த சொன்னா வலிக்குன் தெரிஞ்சுதானே சொல்றீங்க ஆனா ஆஹ்
ஒரே நிமிஷ்ஷ இருங்க அ இல்ல இந்த மாரி வார்த்த சொல்லிதா இது பண்ண முடியாது அந்த வார்த்த பேஸ்டான்லே வலிக்குன் தெரிஞ்சு தா அவ பேச மாட் பயந்
இப்போ நமக்கே அந்த நமக்கு அந்த ஃபீல் வருது நம்மளா இருக்கறதுனாலதா இப்டி பண்றாங்க நம்மளா இருக்கறதுனாலதா இப்டி பண்றாங்க நம்மளா இருக்கிறதுனாலதா இப்டி சொல்றாங்க நமக்குங்கறதுனாலதா இப்டி பண்றாங்க அப்டின்லா சொல்றாங்க அப்டிதானே எண்ணோ வரு நீங்க பேசுற வார்த்தனால
ஆஹ் அப்பில்லா ஒண்ணு கிடையாதுங்க ஏ என்னங்க நம்ம நீங்க நீங் என்னங்க சொல்றீங்க அப்பிட்லா ஒண்ணு கெடையாதுங்க நீங்க சொல்றத பாத்த எனமோ ப்ளான் பண்ணி பேசுற மாரி பேசிட்ருக்கீங்க
நீங்க இப்ப எனக்கு அந்த மாரி ஒரு தாட் வந்துருக்குங்கிற பட்சத்துல இப்ப நானா இருக்கறதுனாலதா அப்டி சொல்ட்டா நானா இருக்கனால தா அவ என்ன இப்டி நடத்துறா நானா இருக்கிறதுனாலதா அவ எங்கிட்ட இப்டி பண்றா உ சோ நாள் போக போக நா வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சாதாரணமா போயிட்டே அப்டிங்கிற மாரி தானே பீல் வரு
ஆஹ் அதெல்லா கெடையாதுங்க சேரியா அப்டில்லா ஒண்ணு கெடையாதுங்க அவ ட்ரீமு
இல்ல இல்லங்கறீங்க நா வந்தது எப்போ அவங்குளுக்கு டிபெண்ட் பண்றே அப்டின்லா நீங்க நினைக்காதீங்க ஆனா நீங்க பண்ற அந்த ஒரு விஷ் ஷ்யத்த நீங்க வந்துட்டு தப்பு தப்புனா தப்புன்னு ஏத்துக்குறதுக்கு
டிஃபெண்ட் பண்ணி இருக்கிலீங்கன் தா நா தா உங்கள டிஃபெண்ட் பண்ணி இருக்கே அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க அப்றோ ஆக்சுவலா வந்து பசங்க வந்து ஹ இப்ப சொன்னாங்க எ பொண்ணுங்களா நல்லா இட்ஸ் மை சாய்ஸ் அப்டிங்கறாங்க தெரியுமா அந்த மாரி பசங்களால் சொல்ல முடியுன் நினைக்கிறீங்கலா நீங்க நீங்க சொல்லர்து சொல்லிருக்க முடியுமா நினைக்கிறீங்க பீ ஹியர் தென் சாய்ஸ் அப்தா பண்ணுவேன் சொல்லி சொல்ல முடியுமா
ஸ் சொ சொன்ன முடியமானு கேட்டா
சொல்ல முடியுன்னு நினைக்கிறீங்கலா நீங்க இது எ சாய்ஸ் நா இப்டிதா பண்ணுவே அதே அம் சொல்ல முடியுமா
இல்ல சொல்லில ஏங் இவ்ளோ பசங்க சொல்லதானே செய்வாங்க என்ன என்ன இப் போ எதிர்த்து பேசதா செய்றாங்க ஏ இஷ்டோன்டி ஏ இஷ்டோ நா அப்டிதாண்டி பண்ணுவே எ கிட்டேயேதா சொல்லிருக்காங்க வாய் அப்டி நீண்டி ஏழு மொழத் த்து பொய் சொல்லிர்க்காங்க எ சேர்ட்டி நா அப்டி தாண்டி பண்ணுவே அப்டின் சொல்லிட்டு
அப்டிதா பண்ணவாங் லா அவுங்க சொல்லிர்க்கலா வாய்ப்
ஸ்தா நெஜமா சொல்லிருக்காங்க இந்த வார்த்தைய அவுங்க சொல்லலேன் நீங்க சொல்றீங்களா எங்கிட்ட
அத் கோவத்ல சொல்லிருப்பாங்க
ஏங்க அதாங்க ஏங் கோவத்துல சொல்ற வார்த்த அவுங்க வாயில இருந்துதானே வருது அவங்க மனசு லர்ந்த வார்த்த தானே அது என்ன
அது எப்டிங்க அப்றோ மனசு கரையா மாதிரி ஏ அது அதெல்லா வாத்தி மனசுல இருந்து வருதுதுதா அப்றோ வந்து எல்லா வந் மொத்த கோவத்தில்லாம நார்மலா பேசறதே மனசுல இருந்தானே வருது
நார்மலா சொல்றது அவுங்க யோஸ்ச்சு யோஸ்ச்சு சொல்றாங்க கோவத்துல சொல் றதுதா உண்மையா சொல்றாங்க அப்ப உண்மைல நம்ம மேல நம்ம அவுங்க மனசுல இப்டிதா இருக்கோமா
சொல்றீங்க கோவத்துல கோவத்துல பேசற வார்த்தைய அப்பனா சரிங்க கோவத்துல வந்து உங்கள அடிச்சிருவே கொண்டுருவ அப்டின்னா அடிச்சு கொண்றுவாங்களா அவங்கள
அடிச்சுட்றுவ கொண்றுவங்கறது வேர்றங்க
ஆஹ் அது அதே மாரிதா இப் இதுவுமே இ கோவத்துல பேசுற வார்த்திக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற கணக்குதான் இப்ப கோத்துல பேசுறா வார்த்தயெல்லாம் நம்ம வந்து சீரிச எடுத்து சண்டை போடணும் நினைச்சா லைப்லாங் சண்டை தான் போட்டிருக்கணும் அவங்க யாராலும் நிம்மதியா வந்து அடுத்த இதான் அவங்களால வந்து இதே பண்ண முடியாது ஆ
என்னமோ சொல்றீங்க
என்னமோ சொல்றே இல்லீங்க அதா உண்மை தாங்கா சொ
அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஒண்ணு இல்ல நம்ம சொல்லவோங்க இப்போ ஒருத்தங்களோட வீக் பேஸ் என்னன்னு தெரியு சோ அந்த வீக் பேஸ் செய்ய துன்ற மாரி பேசிட்டே இருந்தாங்கன்னா
ஏங்க வீக் பேஸ் நா என்ன கேக்குறனா விஷயோ உங்களுக்கு புரியுதா வீக் பேஸ் துண்ற மாதிரி அவங்களு பேசல இப்ப வந்து கோவத்துல சில விஷயம் வந்து அவ டென்ஷனா நா மாத்தி தான பேசுற வர் இப்ப நம்ம என்ன பேச ஹவுஸ் ஹஸ்பண்ட பத்தி பேசிட்டு இருக்கோ இதுல எங்க கோவத்துல சண்ட போடுற பத்தி வந்துச்சுனு எனக்கு தெரில
சரி அதனால சொல்லுங்க மிஸ்டர் ஹவுஸ் ஹஸ்பண்ட் இது கோபத்துல பேசுற வார்த்தையு ஹவுஸ் ஹஸ்பண்ட பேசுறது தான
அ அதாங்க உங்க ஹஸ்பண்ட இப்ப அப்ப அப்ப உங்க அந்த கோவத்துல பேசுற வார்த்த உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கணு அப்படிதான இப்ப
தெளிவு கிடைக்கணும் இல்ல அந்த வார்த்தைக்கான ஒரு இதே இல் இது வரைக்கு ஒரு மன்னிப்பே கேட்க கலியே
மா நா பேசிட்டு இருக்க ஹலோ
சொல்லுங்க
மன்னிப்பு கே கே அவங்க கேட்கலன்னு நினைக்க எப்பங்க கேட்டாங்களாங்க மன்னிப்பு அவங்க
ஏப்பங்க கேட்டாங்க ஆ எப்ப கேட்டாங்க அதுக்கான இது இல்லையே இப்போ வரைக்கு கேட்கலையே அவங்க கேட்டாங்களான்னு கேளுங்க அவங்க கிட்ட
ஆ
கேட்டாங்களா
கேட்டுருக்காங்க மன்னிப்பு அத பாது கா கேட்கலன்னு நினைக்கலா அவங்க மன்னிப்பு கேட்டது
ஆ அ
மை மன்ச்சுக்கோ கேட்கவே இல்ல அவங்க
கேட்கவே இல்ல நிஜமா கேடக்கலங்க இது வரைக்கு அவங்க கேக்கலங்க அது எப்படிங்க எப்போ ரு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்களா அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்களா நா மணிக்கணுமா இது எப்படிங்க நா மான் ட்டு ஒரு முடிவு தெளிவா எடுக்கணுமா இல்லையா
இப்ப புரியுவீங்களா மீன்ஸ் அ இதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு வைஃபா இருந்து எவளோ எவளோ ஸ்ட்ருக்ல்ஸ் பேஸ் பண்றீங்களோ அத விட ஒரு ஹஸ்ப ஹவுஸ் வைஃப்பா இருந்து எவளோ ஸ்ட்ருக்கிள்ஸ் ஃபேஸ் அத விட வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட இருந்து அத்தன ஸ்ட்ராக்ல்ஸ்சா ஸ்ட்ருக்கிள்ஸ் பேஸ் பண்ணும் ஆ பசங்களுக்கு மூட் ஸ்விங்கிங் வரு பொண்ணுகளுக்கு மூட் ஸ்விங்கிங்ஸ் அதிகமா இருக்கு அந்த இடத்துல வந்து நம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா எல்லா சாட்டிஸ ஃபக்ஷனுமே வந்து ஒரு பொண்ணு நீ வரி அப்பு அவங்களால வெளிய போய் அவங்க வீடலயே உட்காராம நா வேலலா பாத்து சர்வே பண்ண வக்க முடியும்ன்ன பசங்க ஒரு கான்பிடன் இருக்காகிதறீங்களா நா பாத்துக்கன்ன சொ சொல்ல முடியாது சொல்ல அப் சொல்லாம இருந்து எப்படி ப பா்த்த நீங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு வா மா நா உன்ன வந்து நா வீட்ட பாத்துக்க நீ சந்தோஷமா உ உன்னோட பியூச்சர் தேடி போமா நீ நானு எனங்க நானு ஒரு இடத்துல பாத்துக்கலனு சொல்றாங்கான அந்தடத்துல வந்த ஓய்ப் என்ன பண்ணும்னு நீனைக்கிறீங்க
சந்தோஷம் தா படுவாங்க
சந்தோஷ படுறது ஓகேங்க அவன ஹர்ட் பண்ணுற மாரி பேசலாமா ஹர்ட் பண்ணி ஹர்ட் பண்ணிருக்க கூடாது சொல்லி அவங்க நிறைய வைஃப் மாரி ஆஃபெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு
எஃபெக்ட் போடுவாங்க ஆனா ஒரு டிப்ரஷன்ல அவங்களு பேசிவாங்கல்ல
அந்த இடத்து வந்து அவங்க பேச போயிடுவார் தல கீழ குனிஜிட்டு போயிருவாங்க கீழ ஆனா அத திருப்பி பேசுவா தல கீழ வீட்டு போபோதே அவ அவங்க மீன்ஸ் அவங்க டிப்ரஷன்ல பேசுறாங்கு நீங்க சொல்றீங்கல்ல அந்த இடத்துல வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கு நினைக்கிறீங்க ஓய்ஃபா அவ கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்ப எப்படிங்க ஒரு வீட் தோல் வீட் ல்ல வந்து ஆ ஒய்ஃப் வீட்டுல ஹவுஸ்வைவ்வா இருந்து ஹஸ்பன்ட் சமச்ச சோரு துப்பிடங்கண்ணா ஒய்ஃப் எப்படி சமப்படுத்த பாங்களோ அத விட நூறு மடங்கு வந்து ஒய்ஃப்அ சமாதப்படுத்துவாங்க ஆனா அது அந்த சமாதானப்படுத்தலா சேரி ஓகே விடும்மா நீ டென் சில பேசிட்டு வாமா நா குழிச்சி சமச்சு வச்சிருக்கே அப்படின்னா வந்து பசங்க வந்து அந்தடத்துல பாப்பாங்களே தவர இத பொண்ணுகளோட அந்த விஷயத்தான் சண்ட போட்டு பண்ணோம்னா
ஆமாங்க உண்மையாவே நா நிறைய எல்லாருமே அதாவது என்ன விஷயோ அப்படினு சொன்னா பொண்ணுங்க ஒரு விஷயத்த விட மாட்டாங்க ஆனா எல்லா பசங்களு ஒரு விஷயத்த ஈஸியா விற்றுவிங்க உங்களுக்கு அந்த தூக்கோ இது ஒரு விஷயம்தா இப்ப நைட்டாயிடுச்சா அந்த விஷயத்த முட்டுச்சு நம்ம தூங்கு தெரியூ அப்டி அ அத மணிச்சுடலா அப்டின்னு கேட்ட முடிஞ்சிடுன்னு நெனைக்குறிங்க மணிச்சிருன்னு கேட்ட நீங்க பேசலா வார்த்தல்லாம் எப்டி முடிஞ்சிரோ ஆனா பொண்ணுங்க எல்லாருமே அதுக்குருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அத இருந்து பேசி நீட்டி நிமித்தி பேச முடிச்சாதா உங்களுக்கு அது முடியும் எல்லா பொண்ணங்களுக் ப்பதுதா செரிங்களா விடுமாப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன அன்னைக்கு நைட் அது முடிச்சுதா சாமதானோ ஆயிட்டாங்கனு நினைச்ட்டு நீங்களப்படி தூங்க போயிருவிங்க நீங்க நல்லா கொறட்டட்டு தூங்கிருவிங்க ஆனா அவங்க மனசு தூங்கவே செய்யாது அவங்களு தூங்க ட்டாங்க அவன் எப்டி நம்ம அப்பாட்ட அப்டி கேக்கலா அவன் எப்டி நம்ம அப்பாட்ட அப்டி ஒரு ஃகொஷின் கேக்கலா வேற க்காக எக்ஸ்பிளைன் பண்ணானா அதுக்காக ஏதாவ பதில் சொன்னானா இருந்த இது பண்ணானா நீ இல்லா இத அத பத்தி பேசலாமே ஏன் அத பத்தி பேசவே இல்ல அவன் ஒரு சாரி கேட்டா முடிஞ்சிச்சு அவன் பே ந்தப்ப விட்ரலாமா எத்தன தடவையானாலும் அவன் அத பத்தி பேசணுன்னுதா அவங்க எதிர்பாப்பாங்க
எத்தன தடவையா பேச எதிர்பாப்பாங்க செரிங்க ஆனா இதே இடத்துல ஒரு பையனாருந்தா என்ன நா அப்டின்னு சொன்னே கத்திடாங்க செரி ஓகேமா உனக்கு புடிச்ச சமச்சி வெச்சிருக்கமா வாமா சாப்பல்லா சொல்ட்டு அந்த இடத்துலந்து அவங்க ரிலாக்ஸா போறங்களே எப்படி ரிலாக்ஸா போக முடியுது
அத்தான் சொல்றே ஏன் பொண்ணங்களுக்கு பசங்களுக்கு நெறையா வித்தியாசோ இருக்குங்க
கடசில வந்து வெளிய போய் ப வெளிய போய் அவன் கஷ்டப்படறது பயனுக்கு தெரியு உங்களுக்கு தெரியாதுனு நா சொல்ல உங்களுக்கு தெரியாது உங்கனாலவுமாறி யோசிக்கவு முடியாது நா சொல்ல அந்த இடத்துல அவங்கனால ஃபீல் பண்ணமுடியும் ஓகே ஒரு ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கு போல ஒரு ஒர்க் பிளேஸ்ல டிராடிஷன்னா இருக்கு தல் நம்ம கிட்டருந்து இப்டி காற்றாங்க ஆ அது நமக்கிட்டையே கொண்டுபோய் காட்டுவா ஏங்க எல்லா நாளு கத் இருந்தாலுமே எல்லா நாளுமே கத்தமா இப்ப வந்து எதனால கத்தனாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு தெரியுல்ல ச கத்திட்டோ அப்டி சாட்ட கால வந்து ஒரு போன் பண்ணி சாரிபா தெரியாம டென்ஷன்ல பேசிட்டப்ப அந்த வ ஒரு ஒரு வார்த்த தா தெரியாம டென்ஷன்ல பேசிடபா மனிச்சிகப்பா ந்த சாரிப்பா கூட சொல்ல தேவைல்லா தெரியாம பேசிட்டாப்பா ஏதோ கோ ஏதோ ஒர்க் பற்பசல பேசிட்டாப்பா அப்படினு சொல்லுபோது அடுத்தது என்னாவு தெரியுமா ஓகே இல்ல விட்றா பரவால நீ டென்ஷனா இப்பல்லா பேசுனா தெரியாதாடா ம்பி நீ வேற ஜாலியா வேலைய பாரு அப்டின்ற அர்த்த ந்த அந்த இடத்துல அந்த இது சார்ட் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்குபா சும்மா இருக்குபோது அமீன்ஸ் அது வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பசங்கல்லா எக்ஸ்பட் பண்ணுவாங்க
பொண்ணுங்காலா அப்படி இல்லங்க பொண்ணுங்க இந்த விஷயத்த ரொம்ப டீப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்க
அதுதா சொல்லவந்த பொண்ணுங்க அந்த அளவுக் கடைய யோசிக்காம வந்த அந்தளவு யோசிக்க மாட்டாங்கான்னு நா சொல்லிங்க அந்த அளவுக் வந்துவங்க இது பண்ண முடியு ஏன் பேசுனாங்க ஓகே நமக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா வேற ஏதாவதுவங்க வந்து இதுல இருப்பாங்களா ஒரு டிப்பு வேற ஏதாவது இதுல இருப்பாங்களா
எதுல இருப்பாங்களா வேற கனெக்ஷன்னிருப்பாங்கல்லா ஒண்ணு என்ன வேல உடனே
ஏலே வேற ஏதாவது விஷயத்துல வந்து டென்ஷனா இருப்பாங்களா நாம்ப ஏதோ கேட்டொன்னு டென்ஷனாயிட் எங்களயதா வழியில எத பேசுவாங்களோ விடுடா நம்ப
அப்படியல்லா திங்க் பண்ண மாட்டாங்கன்ன தெரியுமா மொதல்ல திங்க் பண்ணுவாங்க உனக்குன்ன நம்மள இ லேசா நம்மள பிடிக்கலயோ ஆ நம்மள இப்டி வச்சிக்கனோ நம்மள இந்த இடத்துல தள்ளிட்டா நம்மள இப்படிதா ங் பண்றான் போக போக இப்படி ஆயடுச்சு இதனாலாச்சு அதனால பிடிக்கல எப்படி எ எண்ணங்கள்தா பண்ணி போச்சு வேற அவ வேற டென்சன்ல இருக்காருண்ணா அப்டில்லா வராது எந்த பொண்ணுக்குமே அந்த எண்ண வராது
வீட்ல புடிக்கிலங்க அதான ஏ புடிக்கல எதுக்கு புடிக்கல என்ன விஷ்யோ என்னாச்சோ ஐயோ ஆயிரத்தெட்டு மண்டைல டென்ஷன்ல ஓடு மண்டைல ஓடு ஆனா இங்க வந்தா எதுமே இருக்காது ஓகே ஆஃபீஸ் டென்ஷன் அவ கத்தற கத்திட்டா செரி ஓகே விடு நா வந்து பாப்போ ஆ இப்பதா நா ஃபோன் பண்ணி ச போம்போது நம்ம சமாதாமா பேசமாட்டா சொல்லுவோ அப்டின்னு நா மனசுல அது ரிலாக்ஸா விட்டுப் போட்டு நம்ம அடுத்த வேலைய பாக்கப் போயிருவோ அவ்ளோதாங்க
எங்க அப்பாக்கு மனசுக்குள்ளே இருக்கிறது
ஆ
அவுங்க மனசுக்குள்ள இருக்க விஷ்யம்
எந்த என்னம்மா எந்த மனசு
அவுங்க மனசுக்குள்ள இருக்க டென்ஷன் அப்ப எப்பதா போவு
யார் மனசுக்குள்ள இருக்க டென்ஷன் பசக் அதெல்லா ஆட்டோமேட்டிக்கா அதுக்காகதா சொல்றேல்லங்க அவுங்களோட சிரிப்பு போதுங்க டென்ஷன்லே இருக்காதுங்க மனசுல சாரிடா நா கூட் ஃபைனலா சொன்ன செரி அப்ற ஃபோன் பண்ணி ஒரு சிரி சிரிச்சாலே போயிரு அவ்ளோதா முடிஞ்சுது என்ன திட் திட்னாலு ஒரு சிரிப்புதா வழிஞ்ச சிரிப்புதா திட்டு வாங்கிட்டு கொ அப்ற அப்ப திடீர்னு வந்து அப்டிம்பாங்க சேரி ரைட்டு செய் ஓகே பாடி கூல் ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம வந்து ரிலாக்ஸா பேசுவாங்க அப்டிங்கிற ஒரு இதுதா கலகலன்னு திட்டுவாங்க திரும்பி பாக்கும் போது அந்த தௌசண்ட் வாலா வெடிச்சா எப்டிங்க இருக்கு டென் தௌசண்ட் வாலா பாத் திருக்குறோ கறகறகறன்னு பேசுவாங்க லாஸ்ட்டா வெடிச்சு முடிஞ்சா ஒன்னுமே இருக்காது அந்த மாரிதா நானும் அது மாரி நெனச்சிட்டு ஜாலியா டேக் இட் ஈஸியா அவுங்க மேல இருக்க லவ்வ நம்ம க கொறையாம பாத்துக்கனு பாத்து